ஆ கேக்குதா குட் ஈவினிங் எப்டி இருக்கீங்க மேடம்ல்லா வேண்டா கொஞ்சோ ஓவ
சரிங்க சரி சொல்லுங்க சரி சரிங்க ஆ இது உங்களுக்கு அந்த வாசனை பொருட்கள் பத்தி எதாவது தெரியுமா மேடம்
வாசனை பொருட்கள்ல்லா எது கொழம்புக்கு போடுற வாசனை பொருட்களா
இல்ல மேம் நாம பெர்யூமு ஆ அப்டிங்ளா இது இந்த மாதிரி எது யூஸ் பண்றவங்க பாத்தன்னா கான்படண்டானவங்கனு சொல்லுவாங்க நானு யூஸ் பண்ணது இல்ல ஆமா இல்ல அப்டின்னு சொல்லி ரிசார்ச் இருக்கு மேடம் அதுக்கு காதங்க கேட் நானு அப்டின்னா எல்லாருமே கான்பிடெட் ஆனவங்கதா அது யார விஸ் பண்ணாங்க தெரியல
இல்ல அப்டில்லா இருக்கா புதுசா இருக்கு உம்
ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆபிசர்ஸ் எல்லா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க மைல்டா யூஸ் பண்ணுவாங்க ஆ அப்டி யூஸ் கொண்டு வர பாத்த கான்பின்டானவங்க அப்டின் சொல்லி ஒரு மித்தா இருக்குது மித்துத அதா து ஒரு அ ஒரு பொய்யா அது பொய்யான செய் தியா இருக்கலாம் அத சொல்லுவாங்க இல்ல பா பேர் பாத்தேன் மேடம் அதுக்காக தா அத பத்தி பேசலாமான்டு ஒரு ஐடியால வந்தேன் அதுக்காக தா பேசுறேன் மேடம் ஆ ஆமா மேடம் அது வந்து நமக் கு பழய இதுல கு குரான் பைபிள் எல்லா பாத்தீன்னா திரவியம் சொல்லி இருக்கும் பாத்துருக்கீங்ளா
ஆமா கேள்விப்பட்டுருக்கே கேள்விப்பட்டுருக்கே
த வாஸ் சனை திரவியம் அப்டின்டு
ம் இதுதா எங்க மாமனாரோட பேரு எங்க அத் தி யோட மொபைல்
ஆ சரி சரி மேடம் இல்ல அதுக்காக தா நா இல்ல பேசுவோமேன்டுதான்
சேரி சேரி பேசலாம் இப்போ வா சென்ட்ல நா வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவேன் ஜாஸ்மின் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லா இப்ப இருக்கா என்னன் தெரியல
இருக்கு இருக்கு இருக்கு எனக் தெரிஞ்சு ஒரு அக்கா யூஸ் பண்றாங்க ஒரு பத்து மீட்டர் தள்ளி நின் னாலு வாசம் அடிக்கு
வாசம் இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவே ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு வருஷம் லெவல்த்து டுவல்த்து யூஸ் பண்ணே அது எதுனால யூஸ் பண்ணேன்னா என்னோட அந்த என்ன என்னோட பங்க்ஷன் அப்போ என்னோட தாய்மாமா சீர்ல வந்தது அந்த பாட்டிலு அத காலி பண்றதுக்கான்டி யூஸ் பண்ணே ஆனா நல்ல ஸ்மெல்லா இருக்கும் அதுக்கப்ற அப்டி காலேஜ் போறது பிஸி ஒர்க் பிஸி அப்டின்ட்டு அப்டி யூஸ் பண்றது இல்ல
அதா மேடம் அது என்ன
டிங்க வந்துருச்சு இனிமே எங்க போட்டு யூஸ் பண்ணிக்க
க கண்டி கண்டிப்பா கண்டிப்பா இது நமக்கு விலங்குகள் பாத்தீனா பாம்புகளுக்கு ரொம்ப புடிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒன்னு பொய்யா என்னான்னு தெர்ல ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஸ்மல்லு ஆ அப்ப பழைய காலத்து து க முன்னோர்கள் வந்து து யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வாசன இத விட நம்ம அதிகப்படியான வாசனை வந்து யூஸ் பண்ணியிருக்கங்க மேடம் அந்த திரவி தி திரவிங்குறது வந்து அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க வாசனய திரவியம்னா ரொம்ப அதி ஆமா ஆமா ஆம் ரொம்போவுமே ஏ மைல்டாவும் இல்லாம ரொம்பவும் வாஸ் தம் இல்லாம ஓர் மீடியமான ஒரு இதுல வந்து செஞ்சிறாங்க அது அதுக்குரிய மூள பொருள்கள் வந்து பாத்தீனா நமக்கு என்ன பயன்படுத்தனு தெரியில இப்ப நமக்கு ரோஸ் மில்க்னு சொல்லி குடிக்கிறோம் இல்ல ஆ அந்த காலத்துல வந்து இந்த ஆ ஆ நம்பு பன்னீர் ரோஸ் வந்து அதிகமா வந்து மக்கள் மக்கள் யூஸ் பண்ணாம ராஜாக்கள்தா யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதுல இருந்து சென்று எடுத்திருக்கிறாங்க அது ஏதோ தயல எடுத் காங்க அத வந்து இப்ப நம்ம வந்து இப்ப நஸ் திரா எஸ்என்சு யூஸ் பண்ணி நமக் குடிச்சிட்டுக்கு ரோஸ்
ரோஸ் மில்க்கு ஆமா நறையா வெரைட்டி அதுலயுமே நறையா பா இறா செய்றாங்களா வெரைட்டிய சாப்பாடா என்னமோ செய்வன்பா பன்னீர் அந்த பெட்டஸ் வச்சி எதோ செஞ்சாங்க சாப்படறதுக்கலாம் யூடிப்ல எதோ பாத்தே ம்
உங்களுக்கு அஞ்சி கிலோ பண்ணாதா உங்களுக்கு ஒரு நூறு எம்லே வருதுங்கிறாங்க
ஆமா
எங்க மேடம் போடுறது அஞ்சு கிலோ பூக்கு வாங்கி நம்ம பண்றதுக்குலே அவ்ளோதா யாரு பண்ணுவா அஞ்சு கிலோ வாங்கி விவசாயி விவசாயோ பண்றங்க கூட பண்ண மாட்டாங்க
அ இங்க நாங்க இங்க இருக்கிற ஊர்ல சென்ட் பேக்டரி வச்சிருக்காங்க
ஆ
அ சென்ட் ஃபேக்ட்ரி அந்த ஜாஸ்மின் அதெல்லா யூஸ் பண்ணி ஃப்பாரின் எக்ஸ்போட் பண்ணுவாங்க பக்கத்துலதா
பரவால்ல பரவால்ல கரெட்டாதா பேசிருக்கே மேம்
ஆமா டெய்லியு அந்து ஸ்மெல் வரு நெறைய பூ வந் த்து எறங்கு
ஆஹ் ஆஹ்
டக்சர் பண்ணி ஃபாரின்தா அனுப்
மேம் நீங்க அந்த மாரி எறங்கறப்ப எந்த மாரி பூக்கள் மேடம் ஏதா பாத்துருக்கீங்களா
நெறைய அந்த நாட்டு ரோ ஜா சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆட்டு ரோஜா வ றோ மல்லிப்பூ வரு அப்புறோ குண்டுமல்லி
ஆஹ் அதெல்லா அது ரொம்ப காஸ்ட்லியாச்சுங்களே
இதலா வரு இங்க எங்க ஊரே வந்துட்டு பூக்கான பூக்கு பேமஸ் ஆன ஊர்தா
அப்பிடிங்களா சேரி சேரி ஆ பரவாயில்ல பரவாயில்லங்ளே
ஊரோட ஊரோட பேர் போட்டுதா பூ வில இந்த வில இருக்கு அப்பிடின்டு போடுவாங்க அதனால இங்க பக்கத்துல ஆனா ஒரு ஒருத்தங்க மைல்டா போட்டா ஓகே ஆனா ஒரு ஒருத்தங்க போற அந்த சென்ட் எல்லா பாத்தா தல வழி
இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு நவர வந்து இதுல டெலி க்காம வேல செய்றாரு டெலி டெலி ஃபோன் எஸ்சேஞ்சல வேல செஞ்சாரு அவுரு வந்து எப் பின்ன வந்து ரொம்ப பஸ்டாப்புல நின்டாருன்னு வச்சுங்களே ஊரு கொஞ்சோ தள்ளி ஒரு பத்துக்கட தள்ளி நின்னாலு வாச அடிக்கு அது என்ன ஸ்மெல்ன்னே தெரியாது ஒரு மாறி நெடிய மூக் க்குல்லா ஒரு மாரி நமனமன் க்கு நமக்கு ஒரு மாரி நெடியாவே இருக்கு
அ எங்க இப்ப நாங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோ வீட்டு வேலைக்கி இந்த வாட வட இந்தியக்காரங்கதா டைல்ஸ் ஓட்டிகிட்டு க்காங்க என்னத்தப் போடுவாங்கன்னே தெரியாது உள்ளயே போக முடியாது கோமட்டிகிட்டு வாந்தி வரு
இல்ல இல்ல அவுங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜினல்லு செண்டுதா திரவியோதா யூஸ் பண்ணுவாங்க அப்பிடிஎன்ன சென்டூ யூஸ் பண்றாங்கன்ன கடுகு எண்ண யூஸ் பண்ணுவாங்க
ஓ அதனால அப்பிடி ஸ்மெல் வருதோ
து அதிகமா வந்து ஒரு வாரோ எனக்கு தெரிஞ்சி ஒரு வாரோ பத்து நாள் குளிக்க மாட்டாங்க அது எண்ணனை மட்டு எண்ணெய் மட்டும் தேசுக்குவாங்க எண்ணெய் கடுகுண்ணெயா தேசுக்குவாங்க பல்லு வெளக்குவாங்க எப் ப்பிடின்னா உங்களுக்கு ஒரு வாரோ கழிச்சி பல் வெளக் க்குவாங்க ஒரே ஒரே ஒரு ஒரு நாள் மட்டு பல்லு வேப்பங்குச்சிய வளக்குவாங்க பல்லு பழச்சினு இருக்கு மேடம் அதாவது அவ்ளோ நீட்டோ இருப்பாங்க அந்த ஒரு பத்து நாள் கழிச்சி பாத்தீங்கன்னா நீட்டு நீட்ட இருப்பாங்க என்னா பாத்த அன்னிக்குதா நல்லா குளிச்சி மா குளி க் ஏன்னா டக்குனு உங்க சடனா வந்துடுவாங்க
ஆ அததா நாலு நாலு பேர் இருக்காங்க இனியோட வந்து பத்து நாள் ஆகு து ஒரே காஸ்டியூம்லதா இருக்
அதா மேடம் தண்ணி வந்து வேஸ் பண்ணமாட்ட நம நினைகிறோம் ஒர்க் பிசியா இருக்காங்க நெனைகிறே அந்த மாரிலா இல்ல மேடம் அவுங்களுக்கு குளிச்ச அந்த ஒரு மாரி அலர்ஜியா இருக்கு சொல்லி ஃபீல் ஃபீல் ஆகுது அவுங்களுக்கு நா பழகன அளவுக்கு பத்தினா அந்த மாரிதா மேடம் உங்களுக்கு பத்து நாள் கழிச்சி ஒரு நாள் பால் பல் வெளக்குனா பல்லு பழிச்சுன்னு இருக்குங்களா மேடம்
அந்த மாரி
ஆ நல்லா அழகா இருக்கு மேடம் சப்போஸ் இது நம்ம குளோஸ்லதா பேசிட்டோம்னா ரொம்ப ப்யூரான செண்டு வந்து வந்து ரு மேடம் நமக்கு
ம் சேரி சேரி ம் அதா பத்து நாளா தங்கிருக்காங்க ஆனா தண்ணி வேஸ்ட்டு பண்ல ஒன்னும் பண்ல குளிச்ச மாரி இல்ல சாப் டுவாங்களானு கூட தெரியல
இல்ல இல்ல மேடம் சாப்டுவாங்க மேடம் நல்லா ஃபுட் எடுத்துக்குவாங்க அவுக கெழங்கு ஐட்டோ நல்லா சாப்டுவாங்க ஆ அ ரைஸ் நீங்க என்ன ரைஸ் குடுத்தாலு சாப்ட்டுக்குவாங்க மே டம் நீங்க சப்போஸ் நம்ம க கடைல ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி குடு த்தாலுமே அவுங்க வந்து அதிக மா அது நம்மள வந்து ஒரு கடவுள் மாரி பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அதா மேடம் அந்த ஊர் ஆமா மேடம் இப்போ நமக்கு இது செண்டு ஃபேக்ட்ரீஸ் சொன்ன இல்லயே மேடம் பக்கத்துல நியர் பை சொன்னீங்கல்ல மேடம் இப்போ சுத் தி எத்தன ஃபேக்டரி மேடம் அந்த மாரி இருக்கு மேடம்
இங்க ஒரு பதனஞ்சு ஃபேக்டரி இருக்கு
பதனஞ்சு ஃபேக்டரி
பதனஞ்சு பேர் இருக்காங்க பதனஞ்சு பேரு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதா ப எக்ஸ்போர்ட்தா பண்ணுவாங்க இங்க லோக்கல் சேல்ஸே கெடையாது. ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட்தா. அது அதுவுமு பூவுமே எக்ஸ்போர்ட் போகு. நம்ம மல்லிகப்பூ, முல்லப்பூ அது எல்லாமே பூவாவே எக்ஸ்போர்ட் போகு
மேம் இப்ப சப்போஸ் எதாவது இல்லீகலா எதாவது இது பண்ணுவாங்களா மேடம் ந குடுப்பாங்களா மேடம் சென்டு சென்டு இந்த மாரி
சென்ட்டு குடுக்க மாட்டாங்க. பூ வேண்ணா மிச்சோ இருந்தா தருவாங்க. மி ச்ச இருந்தா யேன் வேஸ்ட் பண்றோ அப்டிங்கறதுனால இப்ப நாங்க எங்க வீ இ ப்ப ரீசெண்டா இருக்குற வீடு பக்கத்துலயு இருக்கு இ ப்ப நாங்க கெட்டிக்கிட்டு இருக்கற வீடு பக்கத்திலயு இதே மாரி ஒரு ஃபேக்டரி இருக்கு ஆமா அவங்கதா பூ குடுத்துவுடுவாங்க மிஸ் ச்சி பூ நெறையா இருக்
சேரி மேடம் சேரி மேடம் நீங்க நீங்க அந்த மாரி ஏதா பூக்கள் வந்தா பாதா பகிர்ந்திக்கில மேடம் பக்கத்துல
கொஞ்சோன்டு சும்மா தருவாங்க அத நாங்க செட்டி சாமிக்கோ இல்லன்னா நாங்களோ எதோ தலையில வச்சிக்கிடுவோ அவ்ளோதா
இப்போ ஒரு நாளைக்கு எத்தன லோடு லா லாரி வண்டிஸ்ல்லா வரும் மேம்
ஒரு குட்டியான மட்டுதா வரு அதிலியே நெறையா அடச்சி போட்டு கொண்டு வருவாங்க அ அப்புறோ நா வாரத்துல ரெண்டு நாளு என்ன கிழமை சரிய ஞாபக ரெண்டு நாள் வந்துட்டு மதியானோ ரெண்டு மணிக்கு ஒரு ஃபிளைட் கெளம்பு கோயம்புத்தூர்ல இருந்து நினைக்க அந்த ஃபிளைட்ட புடிக்காறதுக்காண்டி இங்க இருந்து வண்டி ஃபீடா போவு அத மட்டு நா வாரத்துல ரெண்டு நாள் நல்லா நோட் பண்ணுவே பயகர ஸ்பீட போவோ அத குட்டியானைல கேட்டா லோடு போகியிட்டு இருக் க்கு ஃபிளைட்ட புடிக்கிறதுக்கு அப்பிடின் சொல்லி சொல்லுவாங்க ஆமா
த்தபடி நம சின்ன சின்ன ஃபேக் பிஸிலா இல்ல ஏ மேடம இந்த சிறுப் குறு குறுதொழிலா சொல்றாங்களா மேடம் அந்த மாதிரி இதுல கம்பெனிலா இல்ல
அப்பிடிலா இல்ல அப்பிடில்லா வந்துட்டு நிச்சும்மா அந்த பூ எக்ஸ் போர்ட் பண்றது பூ கட்டி விக்கிறது அந்த மாரிதா இருக்காங்க
ஓகே ஓகே பெருசுதா ரொம்ப பெருசுதா ஒரு பதினஞ்சு இரு பேர் வேல செ செய்வாங்கலா மேடம்
ஆ முப்பது பேரு கிட்ட வேல பாப்பாங்க கொறஞ்சது முப்பது பேரு அத தாண்டியுமே வேலைக்கு வரதான செய்வாங்க
அதர் டிஸ்டிக் அதர் ஸ்டோ மேடம் எப்பிடி மேடம் நம்ம தமிழ்நாடு பரவாயில்லை மேட வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்காக பண்றாங்க
க்கு உள்ளவங்களதா எடுப்பாங்க வேற வெளியல்ல எல்லா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவுங்க நம்பி நம ஆர்டர் எடுக்க முடியா ங்கனால எடுக்க மாட்டாங்க ஆ இவுங்கா ஒருத்தங்க வரலனா டக்குன்ன ஆள் புடிச்சிலா ஏனா இந்த ஏரியா து நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு இதா வேல அதன யாருமே அந்த பிசினஸ் தெரியாதுங் சொல்ல முடியாது அதனால யாருனாலு டக்குனு எடு த்து போட்றலாங்கறக்காக லோக்கல்ல மட்டுந்தா எடுப்பாங்க
சேரி சேரி சேரி மேடம் மேடம் இப்ப எப்படி மேடம் இந்த ஓல்டு ரொம்ப வயசானவங்களா எடுப்பாங்களா மேடம் இல்ல மீடியமான ஏஜு இல்ல ரொம்ப
ரொம்ப ஏஜ்டு எடுக்க மாட்டாங்க ஒரு அம்பத்தஞ்சு வய சு அந்த இதுக்குள்ள எடுத்துக்கிடுவாங்க. வருவாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களு இரு
இப்போ ஆமா இப்ப நாம பாத்தேன்னா மேடம் ஆ ஒரு பா பாத்த அளவுக்கு ஒரு அறுவது வயசு க்கு மேல ரிட்டையர்டு ஆனவங்கல்லா என்ன செய்யறாங்கன்னா இந்த மாரி ஃபேக்ட்ரீஸ் க்கு இந்த மார ஆ போறாங்க போயிட்டு அங்க போய் உக்காந்து தூங்கியிர்றாங்க மேடம் ஓனர் வந்தது கூட தெரியா ஓனர் வந்தது கூட ஆமா ஓனர் வந்தது கூட தெரியாம தூங்கிட்ருக்காங்க ஏன்னா அவங்க வ அதுஅதா ஆ அதனாலதா இங்க அதனாலதா மேடம் அத பத்தி பேசுனே மேம் இப்ப நீங்க அந்த ஹிந்திக்காரங்கள சொன்னீங்கல்ல மேடம் நீங்க அவங்கள்ட்ட ஒன்ஸ் நீங்க என்ன சென்டு ஃபெர்ஃப்யூம் யூஸ்
கேட்டு பாக்கவா சேரி சேரி அவுங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்கி எனக்
அதா மேடம் ரொம்ப குளோஸ்ல நீங்க கேக்க வேண்டா த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி கேளுங்க அது கண்டிப்பா எதாவது ஒண்ணு சொ ல்வாங்க ஏன்னா மோஸ்ட்லி அவுங்க கடுகு எண்ண அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தாளிக்க ஆமா மேடம் தா தாளிக்கிறது க்கு ஆ மித்தபடி அவுங்க ச எல்லாமே வந்து கடுகு எண்ணதா நம்ம எப்டி தே ங்கா நல்லெண்ண கடலெண்ண யூஸ் பண்றோமோ ஆ ஆமா ஆமா மேம் கண்டிப்பா மேம் ம் இது ஓகே மேட நம்ம வேற டாபிக்க பத்தி நம்ம பேசுவோ மேடம் கண்டிப்பா பேசு
ஆ செரி ஓகே சார் நன்றி நன்றி சார் ஆ